எப்டி இருக்கீங்க ஆ கேக்குது
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே மேடம் ஓ
இல்ல
தானா மேம் இப்பதா மேம் எந்திரிச்சே
இவ்வளோ லேட்டா
ஆமா நைட்டு கொஞ்சோ வீடியோஸ் ஷூட்டுக்கு போயிருந்தேன்னா
ஓ சேரி சேரி நா இப்போ தா கோயிலுக்கு போயிட்டு வந்தே
அப்படியா மேம் என்ன கோயிலுக்கு போனீங்க
நான் வந்து இந்த இ சிவன் கோயிலுக்கு
சிவன் கோயில்க்கு ஓகே சூப்பர் மேம் சூப்பர் மேம் சூப்பர் மேம்
வேற சாப்புட்டீங்களா
இல்ல மே இனிமேல்தா சாப்புணு இப்பதா எந்தருச்சு காபி குடிச்சே
சேரி
ம் அப்றம் மேம்
அப்புற ஒண்ணு இத இப்பதா நானு இன்னைக்கு லேட்டா தா எழுந்திரிச்சு இப்பதா போயிட்டு வந்தே
சேரி சேரி மேம்
அதனாலதா லேட் ஆயிடுச்சு கொஞ்சோ
ஒகே ஒகே மேம் பரவல பரவல அப்ற என்ன சமையல் வீட்டுல நீங்க சாப்பிட்டீங்களா
இல்ல இல்ல இன்னு சாப்பல இன்னு செஞ்சுட்டு இருக்காங்க இப்பதா செய்ய ஆரம்பிச்சுருக்க ஆரம்பிச்சிருக்காங்க
பெஷல் இன்னிக்கி சண்டே
எப்ஸ் சண்டேனால எங்களுக்கு எப்படியோ வெஜ்ஜு தா
ம்
அதனால ஏதோ ஒன்னு செய்வாங்க இனைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷலு
இன்னைகு மட்டன்னு சொன்னாங்க
ஓ சேரி சேரி
கலேல போய் அப்பா எடுத்துட்டு வந்தாரு
ஓ
ம்
சாயந்திரமு வீட்ல்லாதா சாப்பிடுவீங்களா வெளியே எங்கேயோ போவீங்களா
ம் ஆமம் வீட்டி தா இன்னைக்குபுல்லா ரெஸ்ட்டுதா அஹ நங்க இன்னைக்கு இது நேத்து நைட்டு வீடியோ வீடியோகிராபி போயிருந்தோ
எங்க போனீங்க
ரேடியன்ஸ் ஹோட்டல்ஸ் மேம்
ஓ செரி செரி
ஆமா மேம் ஆ அவுங் போயிட்டு மேல ஸ்விம்மிங் பூல் சைட்ல ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க
ஓ வெட்டிங் ரிசப்ஷனா
ஆ ஆமா மேம் வேட்டிங் ரிசபெக்ஷன்
ஓ செரி செரி
வச்சிருந்தாங்க போயிட்டு எலா நெறய பேர் வந்திருந்தாங்க மேம்
ஓ தெரிஞ்சவங்களா எப்டி
இல்ல நம் கஸ்டம தா
இப்ப சொன்னல்ல ஸ்டுடியோ வச்சிருக்கோ அப்டின்ட்டு
ஆமாமா
ஆ அதுல இன்வைட் பண்ணிருந்தாங்மா போட்டோகிராபி போட்டோ வீடியோ போட்டோகிராபி அன் வீடியோகிராபி ரெண்டுமே
ஓ செரி செரி
ஆமா அப்றோ இதெல்லா வெச்சிருந்தாங்க டிஷ்ஸெல்லா ரொம்ப பயங்கரமாருந்தது ஆனா டேஸ்ட் அந்தளவுக்கு இல்ல
யா ஏ அப்டி என்ன வெச்சிருந்தாங்க டிஷஸெல்லா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா
நான்வெஜ் தா மேம் கார்லிக் கார்லிக் சிக்கன் அப்றோ மட்டன் பிரியாணி அப்றோ இது சிக்கன் கிரேவி
முஸ்லிம்ஸ் வெட்டிங்கா
இல்லல்ல மேம் பாரினர்ஸ் மேம் ஆக்சுவலா இவங்க மாப்பிளா வந்து பாரினர்
ஓ எந்த ஊரு
ஆ அமெரிக்கா அமெரிக்கா யு எஸ்
லைக் அமெ நம்ம லைக் தமிழ் பையே அமெரிக்கால வளந்தவங்களா
இல்ல மேம் அமெரிக்கால பொறந்து வளந்தவரு இவுங்க பொண்ணு வந்து ஃபாரின் போயிருக்காங்க ஆக்சுவலா ஒர்க்குக்காக அங்க பாத்து லவ் பண்ணி மேரேஜ் பண்
புரிஞ்சு புரிஞ்சு
ஆமாமா அப்றோ இது மாப்ள பாத்தீங்கன்னா பா பாத்தீங்கன்னா பாக் க ஃபாரினர் மாரி இருப்பாரு
கண்டிப்பா அவர பக்கா ஃபாரினர் வெள்ள வெள்ளையா
ஆ வெள்ள மாரிதா இருப்பாரு கையெல்லா நல்லா ஒயிட்டா இருந்தது சேரி அவருக்கு சுத்தமா தமிழே தெரில
ஃபாரினரஸெ எப்டி பாத்தா தனியா கண்டு புடிச்சர்லா
ஆ கண்டுபுடிச்சிரலா ஆனா பொண்ணு பாத்தீங்கன்னா இங்க இந்தியன் தா
நம்ம ஊரு
அ ஆ நம்ம ஊரு அவங்களு கொஞ்சோ ரிச்சு தா
ஓ அதனால இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல வச்சிருக்காங்க
ஆமாமா நீங்க போயிருக்கீங்களா லீ மெரிடியன்க்கு
இல்ல நா அவ்ளோக்கா போனதில்ல அந்த ஹோட்டல்க்கு ஏன்னா அது நான்வெஜ்னால நா அவ்ளோக்கா போ மாட்ட
ஆ வெஜ்ஜு இருக்கு மேம் அப்றோ நறையா இது பண்ணிந்தாங்க எப்டி ஆ
இருந்த இருக்கறனால நா அவ்ளோக்கா போ மாட்ட
இப்போ மன்த்லி ரெஸ்டாரன்ட் போமாட்டீங்களா
ஆமா ஆமா அப்டியே போனா கூட சும்மா ஏதோ ஒரு ஜூஸோ காஃபி மட்டு தா குடிப்பே இல்லேன்னா அவ்ளோக்கா சா சாப்டமாட்டே
ஓ
ஏன்னா கிச்சன் செப்பரேட்டா இருக்காதுல்ல
ம் ஆமாமா ஆமா
அதனால
அப்புறம் வந்துட்டு டிஷ்ஷஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நெறைய வச்சிருந்தாங்க என்னன்னன்னா இப்ப நா சொன்னது ஒரு நான்வெஜ் ஐட்டம் அப்புறம் இது ரொமாலி ரொட்டி அதுலயே கடாய் பட்டரு நான்னு எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் இடியாப்பம் அப்புறம் தோச ஆமா மசால் தோச ஆனியன் தோச பொடி தோச நெறைய தோச வச்சிருந்தாங்க
அப்டியே ஒரு லாவிஷான வெட்டிங் மாரி
ஆமா ஆமா ஆமா அப்புறம் இது சைடிஸ் பாத்தீங்கன்னா ரசகுலா
ஆ ரசகுலால்லா நல்லா இருக்கும் ரசமா ஆ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே புடிக்கும்
ஆ அதான் மேம் ரசமலாய் வச்சிருந்தாங்க அப்புறம் பிரெட் அல்வா வச்சிருந்தாங்க அப்புறம் எளநீர் பாயாசம் வச்சிருந்தாங்க அப்புறம் ரவுண்டா ஏதோ பைனாப்பிள் ஸ்வீட்டுன் சொல்லுவாங்க அதைய அது வச்சிருந்தாங்க
ஓ
அப்புறம் இது பேக்கரி ஐட்டமும் வச்சிருந்தாங்க கேக்கு
பேஸ்ட்ரிஸ்ஸு
அ ஆ பேஸ்ட்ரீஸ் அப்புறம் பத்தாவது இதுக்கும் வேற ட்ரிங்க்ஸும் வச்சிருந்தாங்க
ஆ அதான் ரொம்ப பணக்காரங்கன்னா இப்படிதான் லாவிஷாதான் எப்பவுமே வெட்டிங்லாம் வப்
அதுதான் அதுதான் மேம்
இல்லன்னா நம்ம ஊர் கல்யாணத்துக்கெல்லாம் போனோனா நம்மளுக்கு ஒரு சாதம் பந்தி காலையிலனா பத் சாப்பாடு ரசம் காய்கறி இல்ல பிரியாணி அவ்வளோதான்
ஆ ஆ
எங்க ஊர்லல்லா ளா கல்யாணம் வச்சாங்கன்னா ரொம்ப லாவிஷா நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்கும் அது எப்படின்னா ஸ்டால் வந்து வெறும் ஜூஸ்ஸுக்குன்னு வப்பாங்க மாக்கேட்
ஆ அதான் அதான் மேம் இது இதே வச்சிருந்தாங்கள நா போய் ஃபர்ஸ்ட்டு அ என்னது அப்படின் போய் கேட்ட அவுங்க வந்துட்டு விஸ்கினு சொன்னாங்க
ஆ ஆ
செரி அ அப்புறம் வந்துட்டு எனக்கு அது வேண்டாம் ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லைல்ல ஆமா எனக்கு அந்த பழக்கம் இல்லாதனால எனக்கு வேண்டாம் பெப்சி மட்டும் ஊத்துங்க அப்டின்ட்ட நானு
ஓ எங்க பாத் இப்படிதா ஒரு கவுண்டரு இப்படி வைப்பாங்க ஒரு கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வீட்டு வக அப்புறம் ஒரு கவுன்ட்ரு எப்படின்னா ருமாலி ரொட்டி பன்னீர் சப் பாத்தியோடுது
ஆ ஆ ஆமா அப்புறம் என்னது நான்வெஜ்ஜு ம் சைனீஸ் ஐட்டம் ஆ
ஒரு பக்கோ ஒரு பக்கோ இட்லி தோச ஒரு பக்கோ கா கோல்டுக் காஃபி ஹாட் காஃபி ஒரு பக்கோ ஐ கிரீம் ஒரு பக்கோ ஃப்ரூட்ஸு அது இல்லாம இந்த பானிபூரி பேல் பூரி அது ஒரு பக்கோ அப்டின் சொல்லி கிட்டதட்ட ஒரு ஐம்பது ஐட்டம் பக்கமெல்லா வெப்
தா அதா அத் ஆமாமா அதா மேம் அ ரிச்சா பண்ணுவாங்க அங்க உங்க ஊரு சைட்ல ராஜஸ்தான் சைட்ல ஆ
ஆமா
ஓகே ஓகே மேம் அப்றோ இன்னோரு இன்னோரு இன்னோனு பாத்தீங்கனா அ அடிக்கடி எடுத்துட்டு வன்ட்டே இருந்தாங்க சில்லி சிக்கன் இந்த சிக்கன் நக்லட்ஸுன் சொல்லுவாங்கல்ல
ஆமா
அத எடுத்துட்டு வன்ட்டே இர்ந்தாங்க அத எடுத்து மயோனஸ் வெச்சு சாப்பட்றதாமா
ஆமா அது வந்து பிளேட்ல வெச்சிருப்பாங்க எப்பவுமே அது வெப்பாங்க இல்லேனா பன்னிர் வந்து ஃரைப் பண்ணி டூத் பிக்ல வெச்சு குடுப் பாங்க சின்ன சின்ன மாரி எடுத்துட்டு சுத்துவாங்க
ஆ ஆ டூத் பிக்ஸ் சச்சு குடுப்பாங்க ம்
அட நா சாப்டதுக்கு அந்த இந்த கார்லிக் சிக்கன் ரொம்ப புடிச்சது நம்ம பேஸ்னா அந்த கிரீன் கலரா இருந்
பரவால பரவால நல்லா சாப்ட்ருக்கீங்க போல
ஆம ஆமா அதுவு லேட்டாதா சாப் டோ செவன் ஓக் கிளாக் ஆயிட்ச்சு
கண்டிப் கல்யாணத்துல போனா எப்பவுமே லேட் டாயிரு அதுவு நம்ம வீடியோ அதெல்லா எடுக்ணுனா இன்னுமே லேட்டாயிரு
ஆமா ம ம மேம் அப்றோ இது பொண்ணு மாப்ளைக்கி ஒரு கேம் வெச்சாங்க
ரிசப்ஷன்லயா
ஆ ரிசப்ஷன்ல ஒரு கேம் வெச்சாங்க அதாவது மாப்ளயோட மாப் பிளையோட கண்ண கட்டிருவாங்க
அதுக்கப்றோப் பொண்ண கண்டுப் புடிக்கணு
ஆமா கை புடிச்சு கண்டுபிடிக்கிண எது அவுங்ளோட கையி அதா நா இப்பதாப் புதுசா பாக்கறே இதல்லா
இதெல்லா நெறையவேப் பண்ணுவாங்க இப்
ம் அத அத அப்பறம் மாப் புள வந்து தோத்துட்டாரு கண்டுபுடிக்ல அதனால அவுருக்கு ஒருட் டஃபான டாஸ்க் குடுத்துட்டாங்க நம்மூரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆன்னு அப்டின் சொல்
ஐயய்யோ பாவொ எங்க வெளி நாட்டுப் பையே நம்ம ஊருக் குத்து
ஆ அவரு ஆடத் தெரியாம ஆடிட்ருக்காரு
அன்ன அதப் பாக்க ரொம்ப சிரிப்பாவே இருந்
ஆமாமா ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு அப்பறோ அவுரு பே அவுங்க ஒய்ஃப பேர் சொல்லிக் கூப்பறதே ஆ
அவுங்க ஆட்றது கொஞ்சொ ஸ்டைலா ஒரு மாரி ஆ டுவாங்க நாம வந்து குத்து போட்டு பாக்காம ஆட்றவங்க
ஆமா ஆமா அவரு பே அவரு நேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதுக்கப்பறோ அவுங்க ஆ ஒய்ஃப்பு பேரு எங்கமேம்
அவுங்க வாய்ஸு ஆக்சன்ட் ஒரு மாரியாத அவங்க பேசுவாங்க நம்ம பேசுற இங்கிலீ அவுங்க பேசுற இங்கிலீஷ்க்கு ரொம்ப வித்தியாச இருக்கு
ஆ
நா ஒரு நிம்ஷோ உங்களுக் திருப்பி கூப்புடட்டா எனக்கு ஒரு வேற ப வர்து ஆ செரி ஆ